ஹலோ
சொல்லுடி
எப்புர்ரி இருக்க
நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க
நல்லா இருக் க ஸ்கூல் லீவ் விட்டாச்சு த எங்க இருக்க
மாமியார் வீட்டுல இருக்குறன்டி
ம்
ம் நீ எங்க இருக்குற
நா எங்க அம்மா வீட்டுல இருக்கென்
செர் ஓகே ஓகே லீவ் எல்லாம் ரொம்ப அருமையாக போகுது குக்கிங்லயே போகுது
ம் நா எனக்கு எங்க அம்மா வீட்டுல இருக்கங்க குக்கிங் வேல இல்ல ஆமா சமைச்சு போட் ட்றாங்க
ம் நாங்க மாமியார் வீட்டுல இருக்குறோம் வீட்டுக்கு கெஸ்ட்டும் வந்திருக்குறாங்க அதனால எங்களுக்கு குக்கிங்லயே போகுது வேல ம்
உங்க மாமியார் வீட்டுல யார் யார் இருக்கீங்க
நானு எங்க மாமியார் மாமனார் ம் எங்க வீட்டுக்காரோட அண்ணா அண்ணி பசங்கலா வந்திருக்காங்க அவங்க ஆஸ்த்ரேல்யால இருந்து இப்பதா வந்துருக்காங்க கிளம்பிடுவாங்க ஆமா அவங்க ஒரு த்ரீ டேஸ் ம் வெனஸ்டேல கெளம்பிருவாங்க அவங்க
ம்
அதுக்கப்றோ நா அங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவ
ம் ஓகே ஓகே
ம்
நா இந்த டைம் எங்க மாமியார் வீட்டுக்கே போவல
ம் ஏ
ஏ அ அவுங்க அங்க போல அங்க வெயிலா இருக்கு போ
உம்
அதனாலப் போல
சேர் ஓகே ஓ
அங்கத் தான் வார வாரம் போறோல அம்மா வீட்டுக்கு அந்த அளவுக் போறதில்ல
ம்
அதான் செரி அம்மா வீட்டுல வந்து பத்து நாளு இருந்துக்கலான்ட்டு வந்டேன்
சேரி ஓகே ஓகே நா இவங்க கெளம்னதுக்கு அப்புறோ தா போவ சேரி அவுங்களோ நெக்ஸ்ட் இப்ப போயிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடோ அவுங்க வர்றதுக்கு சேரி ஓகே அப்டின்ட்டு வந் தாச்சி அவுங்குளுக்கு குக்கிங்கெல்லாத் தெரியாது
யாருக்கு உங்க அண்ணிக்கா அக்கா வீட்டுக்காரோட அண்ணி
ம் அவுங்ளுக்கு தெரியாது அதனால குக்கிங் ஃபுல்லா நம்மதான் பாத்துக்கறது இப்போ குக்கிங்க முடிஸ்ட்டன் முடிஸ்ட்டு சேரி இருங்க நா அப்டியே கொஞ்சோ நேரோ பயங்கர சூடு வேற உள்ள ஒக்காரவோ முடியுல ஆ அதனால சேரினு அப்டியே ஸ் கூல் கிரௌண்டு பக்கத்துல இருந்துச்சா அப்படியே வந்துட்டேன் நானு
ஓகே ஓகே டீல்
ம் அங்க வெயிலெல்லா எப்புடி இருக்கு
வெயில் அதிகந்தா அம் யே வீட்ல காட் னோ இங்க வெயில் அதிக்
ம்
இந்த ஏரியா வெயில் அதிகமாருக்கு நா அதனால வீ எங்ளுக்கு தோட்டத்துக்குள்ள வீடு இருக்காங் காட் டி கொஞ்சோ இந்த காத்து இதெல்லா வந்த் து ஓரளவுக்கு கூலிங்கா வருன்னுவையேன் இந் தண்ணி எல்லாம் விட் டம்னா
ம்
ஹா அப்புறோ தொட்டி இருக்கு
ம்
மெய்னா தொட்டில் ஆட்றப்போதா வந்து அதே
ம் ஆம்மா நா அன்னைக் வந்திருக்கும் போது காட்டுனேன்ல ம்
வா இன்னொரு நாள் த தம்பி கூப்புட்டு வா
வ ம் வர வர தோ இவுங்ள அம்ச்சு விட்டு ட்டு அதுக்கப்றோ தா வந்துட்டு வரணு அங்க வீட்டுக்கு போயிட்டு வீடெலா கொஞ்சோ கிளீன் பண்ணணு வந்து ஒன் மந்த்துக்கு மேல ஆயிடுச்சு அங்க போய் கிளீன் பண்ணிட்டு அண்ணா வீட்டு பால் காய் பூன இருக் தங்க அதனால வரும்போது அப்படியே வருவேன் நானு
சேரி சேரி ஓகே ஓகே வா
ஆ நீ மொதலே சொல்ல வர்றதந்தனா நா அப்பத்தா வூட்லேந்து வர முடியு நா போயிருவே இன்னொரு ஆ ஒன் ஃபோர் டேஸ்ல போலான் பாத்தே
ஆ
அப்பா வந்துட்டு இன்னொரு டென் டேஸ் இருந்துட்டு போ
உம் இப்ப அங்க போய் மட்டு என்ன பண்ண போற
அங்க இப்பதானே வீடு சிஃட் பண்ணிருக்கோல்ல அங்க நிறைய வேலை இருக்கு அ ஊர்பட்ட வேல இருக்கு ஆ எல்லா வீடெல்லாக் கிளீன் பண்ணி இப்பதா பால் காய்ச்சி முடிச்சோ அப்புறோ கொண்டு போய் வீடு சிப் பண்ணி அங்க அப்படியே போட்டு வந்ட்டே வந்துட்டு அப்புறோ ஒரு நாலு நாள் அது வந்து இங்க கோயில் நோம்பி ஊர்ல அப்புறோ கோயில் நோ வெள்ல வந்துட்டு நாலு நாள் இருந்துட்டு மறுபடியூ போனே போயிட்டு அப்றோ வீடெல்லா எல்லா ரெடிப் பண்ணி வச்சுட்டு
ம்
திரும்பி வந்துட்டே
சேரி ஓகே ஓகே அங்க ப தண்ணி ப்ரச்னல்லா இருக்குதா இல்ல ஓகேவா
ஆ எப் இப் ப தனி வீடுதா பாத்திருக்கோ மொதலாவ்து ஒரேக் காமௌண்டுக்குள்ள ரெண்டு வீடு இருந்துத் து நறைய தண்ணி ப்ராப்ளம் நற் றையருந்துது தண்ணியே சுத்தமா இருக்காது கெடைக்கூ கெடைக்காது என்னன்னா உப்பு தண்ணி பைப்பெல்லா ஒரு பைப் கணவா ரெண்டு வீட்டுக்கூ ஸ் தெந்தயர் நம்மோ புடிக்கிறேன் ஸ் சொல்றன்னைக்கு தா அவங்க புடிப்பாங்க
ம்
அதனால அவங்களுக்கு விட்டுட்டு நா காசு குடுத்து வாங்கி ஊத்திட்ருந்தே
ம்
அப்றோ இந்த வீட்ல வந்து நம்மளே ராஜா நம்மளே மந்திரி அப்டிங்
சேர் செரி அப்டிருந்தாதா டிஸ் டடபன்ஸ் இல்லாம நம் பாட்டுக்கு இருக்க முடியூ இல்லனு இப்போ ரெண்டுப் பேரு இருக்கிறோ இல்ல மூணு பேர் இருக்கோன்னாவே முன்னாடி அந்த வாசல் தெளிச்சு கோலோ போடுறதுக்கு விசேஷ நாளுக்கு வர்றதுக்கு இதுக்கெல்லா பண்ணணு அப்டி இப்டின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு டர்ன் பண்ணுவோ அவங்க ஒரு ட் டர்ன் பண்ணுவாங்க
அதெல்லா கூட ப்ரச்னையில்ல இன்னூ நா எப்போப் நம்மளதெல்லா கொழந்தைங்க தான ச் சின்ன சின்ன கொழந்தைங்கல்லா அவுங்க ஓடி ஆடி வெளயாட்றாங்க அப்டினா ஆ இவங்க என்ன பண்ணிடுறாங்னா இவுங்க கொழந்தைங்க சத்தம் போட் டு வெளாட்றாங்கட்டி அவுங்ளுக் டிஸ்டபன்ஸ் ஆகும் போல
ம்
அத்னால என்ன சொல்றாங்கன்னா ஆ கத்தாத அப்டினு ரெண்டு மூண் டைமு எ பையனவே மெரட்றாங்க
ம் அது இந்த வாடக வீட்ல இருந்தாவே இது ஒரு பிரச்சனதா
இத்தனைக்கு அவங்க ஓனரே கெடையா து அவங்களு வந்து இதுலதா இரு காங்க அவுங்க்ளோ வாடகைக்குதா இருக்காங்க
ம்
அவுங்களோட மென்டாலிட்டி என்னன்னா அவுங்க ஓனர்ருங்குற மாரி
ம் ம்
அப்புற நம்ம ஏதாவது வெச்சா நம்ம ஏதாவது சரி குப்ப போட்றோ டஸ்பின கொண்டு போய் முன்னாடி அந்த கேட் கிட்ட வெச்சோம்னா இங்கெல்லா வெக்காதங்குறது யே வீட்டு முன்னாடி கொண்டு வந்து அவங் எல்லாத்தையுமே வெக்கிறது
உம் உம் அப்ப நீ சொல்ல வேண்டிதானே
ஒன்னு ஒன்னு சய் இருக்கறது நம்ம இருக்கோ ஒன்னுக் ஒன்னு மூஞ்சி காம்சு இழு இருந்தா நல்லாவா இருக்குந்தா நானு கம்னு வுட்றது எது சொன்னாலு
உம் இங்க்யு அப்டித்தா நா இருக்குற எடத் ப்டியோ அப்டிதா நா இருக்க எடத்துல எப்டின்னா மாடி வீடு மாதிரி அப்போ நாங்க தா லாஸ்ட்ல இருக் கோ என்னன்னா ஏதாச்சு நம்ம ஒன்னு அ கொய்ந்தயே இருக்கு என் கொய்ந்த தா வந்துட்டு ஓடி ஆடி வெளையாட்றவ சவுண்டு வருது கீழ சவுண்டு வரு ருது கீழ சவுண்டு வருதுன்னு பாவோ அவன அத பண்ணாதடா இத பண்ணாதடானா அது பாவோ அடங்கி ஒரு எடத்துல உக்காந்துட்டா
அது பாவ தெரியுமா அவங்களுக்கே தெரியணு கொழந்த இருக்கு அது ஓடி ஆடி வெளையா ஓ ஆஹ் ஆஹ் அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணக் குடாதுங்கறது அவ்ங்களுக்கே தெரியணு
இவன அப்புடி சொல்லிருவாங்க அத பண்ணக்கூடாது, இத பண்ணக்கூடாதுன்னு இந்த ஹவுஸ் ஓனரு, ஹவுஸ் ஓனர் பையன், ஹவுஸ் ஓனர் பைய்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவானுங்க, வந்து க்ரிக்கெட் ஆடுவானுங்க அவ்ளோ சவுண்டாருக்கு அதெல்லாம் மேட்டரே இல்ல அவுங்களுக்கெல்லாம். நம்ம பையன் மேல எங்கியாச்சும் விளையாண்டு சைக்கிள ஓட்டிட்டா போதும், சைக்கிள் ஓட்டுனா தர பேந்த்துருமா, தர கீழ இருக்கிற ஒயரெல்லாம் வந்து டேமேஜ்ஜாயிடுமா. இவனுங்க வந்து அந்த அடி அடிச்சு பேட்டடிச்சு கிரிக்கெட்டு விளையாடுறானுங்க ஓடுறானுங்க வைக்க குறானுங்க அதெல்லாம் வந்துட்டு டேமேஜ் ஆகாதா
அவங்க அப்டித் தாண்டி பண்ணுவாங்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது நீ நீ சொல்றதாவது ஹவுஸ் ஓனர் டார்ச்சர். இது கூட இருக்கிற நெய்பர் டார்ச்சர்னாவே இப்படி இருக்கூ
நெய்பர்னா பக்கத்துலயே இருக்குறாங்க. இத் எ எப்புடினா ஹவுஸ் ஓனரொடைய ரிலேட்டிவ் செரியா அவுங்க பேரென் வந்து தூங்கிட்டு இருக்கானா யாரையும் மேல விட மாட்டாங்க. இதே அவுங்க பேரென் வந்து விளையாடணூ அப்டின்னு எல்லாத்தியும் வந்து. கூப்ட்டு வச்சுக்குவாங்க. அப்ப நம்ம பசங்க்ள நம்ம எங்க கொண்டு போய் வைக்கிறது. அவன் தூங்கிட்டிருக்கும் போது வந்து இது பண்ணா விளையாடு்றான் நீங் கொஞ்சோ கீழே போங்கன்னா வந்து மூஞ்சிய தூக்கிங்வாங்களாட்டம். அதுவும் என்ன தெரியுமா அந்த பாத்துரூம் கழுவுறத் தான் பெரிய பிரச்சனயே அவுங்க கிட்ட, கழுவவும் மாட்டாங்க. காமன் பாத்துரூம் வெரயா எனக்கூ அவுங்ளுக்கும். சண்ட பயங்கரமா சண்ட வருமாக்கு எங் எனக்கு அந்த அக்காவுக்கு
ஐயோ இதெல்லா டார்ச்சர் காமன் பாத்ரூம் எல்லா இருக்கவே கூடாது நாம ஏண்டி அடுத்தவங்க் பாத்ரூம் கழுவணு
அது சொன்னா அவங்க கேக்க மாட்டாங்க அவங்க வீட்ல ஒரு அஞ்சு ஆறு பேரு சரியா எங்க வீட்ல நாங்க மூணே மூணு பேரு அதுவு பையன எல்லா வந்து அந்த பாத்ரூம் யூஸ் பண்ண கூடாதுன்ட வெளிலயே போய் யூஸ் பண்ணிக்கோன்டே நானு இன்ஃபெக்ஷன் வன்ச்சு னா என்ன பண்ணர தே தேடிட்ருக் இருக்குது ஒருஹ ஜூலைங்கும் போதுதான் வந்துட்டு கொஞ்ச ஸ்டெடியாவெ கொஞ்சொ இப்ப ஃபினான்சியலா லாக்காயிருக்ரோம். அதனால செரி ஒரு ஜூலை ஆகஸ்டுங்கும் போது மாறிர்ணும் கண்டிப்பா மாறிர்னு இல்லைன்னா நம்ம நானலா முடியாது.
குவாட்டலி எக்ஸாம் லீவ்ல மாறிரு. அதான் கொஞ்ஞொ வீடுல்லா ஷிப்ட் பண்றக்கு பாக்குறக்கு அத க்கல்லா ஈஸியா இருக்கொ
படியோ ஒண்ணு இது மழ வரதுக்குள்ளயே எனக்கு மாறிட்டா போது மழ வந்து அதோட பெரிய பிரச்சன அங்க அங்க தண்ணி ஒழுகிட்டே இருக்கும்ன்னா எல்லா இடத்துலயு கொண்டு போய் பக்கெட்டு பாத்திரம்ன்னு வச்சுட்டுருக் திரிய வேண்டிதா இருக்கு.
அப்டி அந்த வீட்டுக்கு அவ்ளோ சேல்ரி வச்ச இது வாடகை எவ்ளோடி
ஃபர்ஸ்ட் நாலு ஐநூறுக்கு வந்தோம் இப்போ ஆயி ஏழ்ருபா ஆயிரு செரி
ஏழ்ருவாக்கு ஒரு நல்ல வீடாவே பாத்துட்டு போக வேண்டியது
கரண்ட் பில் அது இதின் வந்தா எப்டி எட்ல இருந்து ஒம்போது. கெடைக்க மாட்டிக்கிது டி மெயின் ஏரியால வேற இருக்கறமா அத்னால கெடைக்க மாட்டிக்கிது வெளில இப்போ. போனோம் அப்டின்னா பதினஞ்சாயிருவா இல்லாம வெளில போ முடியாது. வீட் ட்டு வாடக வாடக மட்டுமே
கஷ்டோ தா போல
உம் நா பண்றது பொழப்ப ஓட்டிதா ஆகணு வேற வழியே இல்ல. பத்தாதுக்கு இவனுங்க ஸ்கூல் பீஸ்சு வீட்டு செலவு அது இதுன்னு கடவுளே முடியல
சேரிடி நானு அப்றமா உனக்கு கால் பண்ற ஓகேவா
ஆ சேரி ஓகே ஓகேடி
ம் பாய் டீ டேக்கேர்
ஆ செரி செரிடி நானு அப்பறமா ஃப்ரீயா இருக்கும் போது கால் பண்ற அந்த சைடு வந்தனா கால் பண்ற பாய்
ஆ பாய்